ஹாய் ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்
ம் நல்லா கேன் அப்புறம் சமைச்சாச்சா
இல்ல நாங்க வந்து எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறதுனால வந்து நாங்க சமைக்கிறது இல்ல அவங்களே சமைச்சருவாங்க
ஓ ரொம்ப நல்லது இல்ல ஏன்னா வந்து யாராது ஒருத்தர் சமச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நானும் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா எங்க அம்மா வந்து காலையிலயே வந்து உப்புமா செய்வான்னு கேட்டுட்டு போறாங்க ஐயோ எனக்கு எனக்கு உப்புமா பிடிக்கும் ஆனா வந்துட்டு உப்புமாவ வேற ஏதாவது வித்தியாசமா செய்யலயா அப்படினு கேட்டேன் என்ன டெய்லி என்ன செய்யறது அப்டின்னு சொல்லிட்டு உப்புமா செய்யறேன்ட்டு போயிருக்காங்க ஆனா நல்லாதான் இருக்கும் எங்க வீட்டுக்கு வந்தன்னா நல்லா வட எல்லாம் சாப்பிடலாம் எனக்கு வட சாப்பிட பிடிக்கும் ஏன்னா எங்க ஊர்ல வந்து வட இருக்கும் ஆனா அவ்வளவா நல்லாவே இருக்காது பத்து ரூபாயா கொடுத்து வாங்குனா கூட நல்லாவே இருக்காது ஆனா எங்க ஊர்லாம் ஆறு ரூப தான் சொல்லுவாங்க ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இங்க வந்தா நல்லா சாப்பிட நெறைய கெடைக்கும்
ஆமா அதுவும் சரிதான் ஏன்னா நேத்துலாம் நாங்க வந்து வெளிய போறோம் அ அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே வந்து கடக்கு போயிட்டோம் வெளியே போறது ஒரு விஷயம் ஆனா போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஆ வீட்டுக்கு வந்து சாப்பிடல பசியே இல்ல காபி குடிச்சதே வந்து வயிறுஃபுல்லா இருக்கு சொல்லி நாங்க வந்து சமாளிச்சுட்டேன் ஆனா நாங்க வெளியே போய் நல்லா சாப்பட்டோம் ஹ ஏன நம்ம வீட்டுல இருக்கும் போது ஒரு பட்ஜெட் மாரி ஒண்ணு இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஹ் இந்த மாசம் வந்து இதுக்குள்ள ஓட்டணும் இத தாண்டிருச்சுன்னா வந்து ஐயோ செலவுக்கு என்ன பண்றது ஆ அப்டின்ற மாரி ஒரு விஷயம் வெளியே வரும் போது அந்த பட்ஜெட் எல்லாமே தாண்டிரும்ஆ என்ன செலவு என்னமோ பண்ணிட்டு அதுக்கறம் ஐயையோ இடிக்குத்தே அப்டின்னு கடைசியில தான் கவலைப்படுவோம்ஹ் வெளியே இருக்கும் போது அது தோணவே தோணது அவங்களும் கேக்குறத வாங்கி தருவாங்க நானும் நல்லா சாப்பிட்டுக்குவேன் அந்த மாரிஆ நேத்து எல்லாம் வந்து நல்லா சாப்பட்டோம் நங்க என்ன பண்ணோ ஒரு இடத்துல வந்து பர்கர் சாப்புனோணும் ஆசையா இருந்துச்சு பர்கர் சாப்புனோணு பர்கர் சாப்புனோணு நாலு கடைக்கு தேடி தேடி அலைஞ்சட்டு இருந்தோம் எனக்கு வந்து வேற கடல சாம் மூ வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்டுருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் நான சாப்பட்டதே கெடையாது முன்னாடி வந்து சாப்பட போது வந்து அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப புடிச்சி இருந்துச்சு அது ஞாபகம் இருந்துச்சு அந்த கடய கடைசியில தேடி கண்டுபிடிச்சிட்டோம் ஆன எங்க ஹஸ்பெண்ட் வந்து இங்க கூட்டமே இல்ல இங்க வேணா அங்க ஒரு கட இருக்கு பேமஸான கட அப்டின்னாங்க சரின்ட்டு அங்க போய் பாத்தா ஆர்டர் பண்ணி ஒரு மணி நேரம் ஆயும் வரவே இல்லை அவ்ளோ பேர் நிக்கிறாங்க கியூல ஒரு பத்து பேர் நீக்கிறாங்க வாங்கறதுக்கு ஒரு இருபது பேர் நிக்கிறாங்க எங்க ஹஸ்பண்ட நின்ட்டே இருக்காங்க எப்படா வாங்கிட்டு எப்படா வாங்கிதருவாங்க எப்படா வாங்கிதருவாங்க நானும் என் பொண்ணு உக்காந்து உக்காந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எட்டரைக்கு போய் ஆர்டர் பண்ணா ஒம்போத்தறைக்கு கைல வருது ஐயோ நெத்தி அதுக்கு அந்த கடல இன்னேரம் சாப்பிட்டு வீட்டுகே போயிருப்போம் அத வேற சில நேரம் வந்து இந்த லீவ் டையாதுலலாம் வெளிய நின்னு சாப்பிடணும்னு நினைக்கிறதே வந்து அ ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன் எங்க பாத்தாலும் கூட்டம்தான் எந்த கடைக்கு போனாலும் கூட்டம் தான் ஆமா அந்த மே மாசம் வந்துருச்சுல்ல
நீங்க அப்டி சொல்றீங்க எங்க ஊர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரா வந்து நீங்க இப்ப கடைக்கு போறீங்க அப்படின்னா பேர் குடுத்துதான்தா சாப்பிடணும் அது ஒரு சில கட எல்லா இருக்கு நல்ல கட இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சொன்னா இது ரொம்ப நல்ல கட இங்க போய் சாப்பட்டா நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா அங்க போய் சாப்படும் போது ரொம்ப நெ நல்லா இருக்கும் கூட்டம் இருக்கும் கூட்டம் எல்லாம் இல்லாம இருக்காது ஏன்னா நல்ல கடனாலே கண்டிப்பா கூட்டம் இருக்கும் நெறைய பேர் நின்னு சாப்பிடுவாங்க கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிஷத்துல வெளிய வந்துவம் நின்னு சாப்படுற மாரி இருக்கும் ஒரு டேபில்கு பின்டி நின்னுட்டு அவங்க கிளம்ப எந்திரச்சுடனே உட்கருவோம் இதுதான் நம்ம வழக்கமா படறது ஆனா எங்க ஊர்ல எங்க சித்தி எங்க அக்கா எங்க மாமா எல்லாம் வந்திருந்தமோ நாங்க கடைக்கு போனோம் அவங்க எல்லாம் ஒரேடியா வந்து ஹ என்ன ஊரு பா பேர் கொடுத்து அரை மணி நேரம் கழிச்சி பேர் சொல்லி கூப்பிட்டு சாப்பிடுறாங்க இந்த ஊர்ல யாருமே சமைக்க மாட்டாங்களா இப்டிதான் சாப்பிடுவாங்களான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நேறைய நறிய நல்ல நல்ல கடகலாம் இருக்கும் ஆனா நின்னு லைன்ல பேர் கொடுத்து உக்கார்ந்துந்து அந்த பேரை கூப்பிடும் போதான் போய் சப்புனும் அந்த மாரி அந்த அளவு கூட்டம் இருக்கும் எங்க ஊர்லுமே நாங்களும் வந்து சில நேரம் வந்து இந்த இன்ஸ்டாகிரமலா ஏதாவது வரும் இந்த மாரி இந்த கடல வெறும் இவ்ளோதான் அவ்ளோதான் தான் அப்டினு சொல்லிட்டு அதபோய் சாப்பிட்டுட்டு இருபோம் அப்படித்தான் எனக்கு வந்து ஒரு கடை தெரியும் அந்த கடையில வந்து பிரிட்டிஷ் காலான்னு சொல்லி பேரு அது ரொம்பா டேஸ்ட்ட இருக்கும் ஆனா என்ன அத நம்ப சாப்பிட்டோம்னா அவளவுதான் நம்மளால வந்து உயிர் வாழவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனா அதோட ஹீ அதோட சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாரி ஒரு சில கடங்கலாம் இருக்குது ஆ எனக்கு இன்னொரு கட தெரியும் அந்த கடயில வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியே ரேட்த எல்லாமே ரொம்ப கம்மி பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அப்டி வந்து அந்த ஊர்லயே வந்து எங்கேயுமே அந்த மாரி சாப்பாடு கெடையாது அவ்ளவு வில கமி அதே மாரி அங்கவந்து ஹா நல்லெண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சும்ம அந்த சாதா எண்ணலாம் பயன்படுத்த மாட்டாங்க அதே மாரி மைதா வந்து இன்னுமே அங்க கெடையாது நீங்க வந்து அங்க பரோட்டாவே வாங்கு பரோட்டாவே இருக்கும் சில நேரம் ஆனா இருந்தாலுமே கோதுமைல தான் இருக்கும் அங்க நூடுல்ஸ் அதெல்லாம் எ எதுவுமே கிடையாது இட்லி தோசை பிரியாணி சப்பாத்தி சேர்வா அந்த மாரி தான் இருக்கும் இதெல்லாமே வந்து எந்த ஒரு கலர் பொடி எதுவுமே போடாம பொறிச்சி பொறிச்சது எதுவுமே அங்க கெடையாது அப்டின்னும் போது அந்த கடை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்க அங்க போனோம்னா நல்லா சாப்பட்டு வருவோம் எனக்கு ன்கு அந்த கட ரொம்பபுடிக்கும் அந்த மாரி ஒவ்வொரு கட நம்ப தேடி போய் சாப்புனும் நீங்க சொன்ன மாரி ஒரு மணி நேரம் நின்னெல்லாம் நானுமே சாப்பிட்டு இருக்கேன் கடயில வந்து சும்மா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளோ நேரம் நிக்கவுட்டுருவாங்க இந்த மாரி எல்லாம் இருக்கு ஆனா அது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு வந்து அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே சரி நம்ம நின்னும் சாப்பட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா விலையுமே சில நேரம் வந்து அ ரொம்ப வில கொடுக்குற மாரி இருக்கும் அப்ப வந்து அது நல்லா இருந்தது அதுல அளவு நெறைய இருந்ததுன்னா நான வந்து செரி நல்லா இருந்துச்சு அளவும் நெறையா இருந்துச்சு திருப்தியா சாப்பிட்டோம்ன்னனு போயிடும் ஆனா இரநூத்தின்ம்பது ரூபா குடுத்துட்டு இத்தநூண்டு வச்சிருந்தானுங்கன்ன வச்சுக்கோவேன் இவ்வளோ காசுடுத்துிருக்கோ இத்துநூ வச்சிருக்காங்க சை அப்டி சொல்லிட்டு சாப்படவே தோணாதுல
ஆமா சரிதான் ஆ ஏன்னா இப்போ நெறைய கட இருக்கு நிறைய கடையில பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிஹ் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருப்பா நார்மலான பிரியாணி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அது சாதாரணமான பிரியாணியா தான் இருக்கும் ஆனா நம்ம கடப்பேரா இது ரொம்ப வந்து விளம்பரம் படுத்தின கடயா இருக்கும் கேள்விப்பட்டற்ற கடயா இருக்கும் சரி இந்த கடயில எப்டி இருக்குன்னு போய் போய் பார்ப்போம் ஆஹ் குடுக்குற காசுக்கு அவன் வந்து அந்த அளவுல வந்து ரொம்ப கம்மி பண்ணிருவான் அப்ப பார்க வந்து பெரிய பா மாரி இருக்கும் இந்த பாத்திரம் நெறைய பிரியாணி இருக்குல்ல அப்டின்னு நினைப்போம் அதை தட்ல ரெண்டு தடவ எடுத்து வச்சா அவ்வள வுதான் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து வச் மூணாவது கரண்டியில பாத்திங்களா ஒண்ணுமே இருக்காது அப்டி இருக்கும்போது ஐயோ என்னடா இவ்வளவுதான் இருக்குதா அப்டிங்கற மாரி ரொம்ப சாப்ப சாப்பிட்ட மாரி இருக்காது அ நம்ம காசு வந்து நெறைய செலவு பண்ற மாரி இருக்கும் சாப்பாடு வந்து கம்மியா சாப்பட்ட மாரி இருக்கும் ஏன்னா நான் வந்து அ ஒரு ஊருக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது வந்து சரி பெரிய கட நம்ம என்னைக்கா தானேவறோம் சாப்பிட்டு பாபப்போம் அப்டின்னு நினைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அப்போ வந்து ஒரு பிரியாணி சரி பிரியாணி நம்ம ஃபுல்லா சாப்ட மாட்டோம் அப்டின்னு ஒரு பிரியாணி போதும் ஆ ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போதும் அப்டின்னு நினைச்சு நான் ஆர்டர் பண்ணிட்டேன் பாத்தா ஒரு பிரியாணில வந்து ஒரு நாலு கரண்டி தான் வருது ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி நம்ம முதலயே எடுத்து வச்சோம் இன்னொரு கரண்டி சாப் அதுக்கப்றோ அந்த காவாசியான அந்த வயிறு தான் வந்து வந்து நிரம்பன மாரி ஒரு எண்ணோ அதுக்கப்புறம் பாத் பாத்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அஞ்சே அஞ்சு பீஸ் போட்டு முன்னூறுவான்னு போட்ருக்கான் எப்புடி ஒரு ஒரு கிலோவே அப்பலாம் வந்து நூத்தம்பது ரூவா தான் இருக்கும் ஆ அந்த மாரி இருக்கும் போது வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றமா இருக்கு அப்டினே சொல்லலாம் ம் என்ன இப்ப அது நம்ம குடுத்த காசு இப்போ கூட சாப்பாடு தரலயே அப்டின்ற மாரி ஆனா வந்து சில கட வந்து சின்ன கடையா தா இருக்கும் நல்லா கவனிப்பாங்க ஆ கரெக்டான அளவருக்கு ரொம்ப நெறையாவு இருக்காது ரொம்ப கம்மியாவு இருக்காது தேவையான அளவுருக்கும் வயிறு நெறையு சாப்பிட்டதுக்கப்றோமும் கொஞ்சம் மீதி இருக்கும் அந்த மாரி கட ரொம்ப நல்லது சில நேரம் என்ன ஆகும் அந்த மாரி கடயும் அ நல்லா இருக்கு இந்த கட நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லாருக்கு சுவை நல்லா இருக்கு ஆஹ மனம் நல்லா இருக் சாப்புட நல்லா இருக்குன்னு ஒருஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா லெவல குறைச்சிருவாங்க அங்க ஏசி இருக்காது ஒரு நார்மலான சோஃபா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆனா என்ன பண்ணுவாங்க மத்தவங்கள மத்தவங்க தான் அத ந நெறையாவ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொன்னா அவுங் உங்களுக்கு கொஞ்சோ இதாயி ஆ அந்த அதோட குவான்டிட்டி டேஸ்ட் எல்லாத்தையும் கம்மி பண் கம்மி பண்ணிடுறாங்க ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பழசயே நினைச்சிட்டு அங்க நல்லா இருக்கும்ல அப்டி சொல்லி வருவாங்க ஏன்னா அந்த மாரியும் நான் கடய பாத்திருக்கேன் எப்பயும் ஒரே மாரி இருக்கணும் அவங்க மக்கள் குடு விப்பதும் தேடி வர்றது எதுக்காண்டி டேஸ்ட்காண்டி தான் அந்த அந்த சுவைய வந்து அவங்கமே வந்து அதே மாரி கொண்டு போணும் அதுக்கப்புறோம் வந்து அளவ கொறைக்கக்க கூடாது சாப்பாடுன்றது குடுத்த காசுக்கான சாப்பாடு கொடுக்கணு அது நெறைய கடையில வந்து அத ரொம்ப வந்து நாகரிகத்த இருக்கனுமா நெனைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆ ஒரு பிரியாணி தான் வாங்க முடியும் ரெண்டு மூணு வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு கூச்சமா இருக்கும் சங்கோஜமா என்ன இத்தன பிரியாணி அப்டின்ற மாரி இருக்கும் சோ ஒண்ணு கு குடுத்தாலும் அவங்க வச்சிருக்கற ரேட்டுக்கு கரெக்டா கொடுத்தா வந்து சாப்புட நல்லா இருக்கும் நெனைக்கிறேன் நான் ரொம்ப விரும்பி போறது எதுன்னா சின்ன கடைதான் ஏன்னா சின்ன கடன்ற போது அவங்க அன்னனைக்கு உள்ளத அன்னன்னைக்கு சாப்புட வைப்பாங்க ஆ அவங்களுக்கு ரொம்ப மிஞ்சாதானா நீங்க யோசிச்சு பாருங்களே பெரிய கடையெல்லாம் எல்லாமே செஞ்சு வைப்பான் எப்புடியும் மீதம் ஆகதான் தெரியும் அத அடுத்த நாள் கொடுப்பான் அப்டின்றது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து கூட்டம் ஆஹா அளவு தான் முக்கியமா அளவு வந்து பெரிய கடையில கம்மியா இருக்குன்றது என்னோட எண்ணம் அதனால நான் வந்து பரவலா எதுல சாப்புடுவேன்னா நார்மலா இருக்க கட ரொம்ப பெரிய கடையும் கிடையாது ரொம்ப தள்ளு வண்டி கடயும் கிடையாது ஒரு கட அவ்வளவுதான் ஒரு டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க மத்தபடி எனக்கு அதோட டேஸ்ட் செஸ் எல்லாமே புடிக்கும் க்கும் ஆனா நான் வந்து அந்த அந்த கடைய தான் விரும்பி போய் சாப் சாப்புடுவேன் நெனைக்கிறேன்
ஹம் எனக்குமே வந்து தள்ளு வண்டி கடையில எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏன்னா நாங்க காலேஜ் படிக்கும் போது ஆஃபீஸ்ல வேலை பாக்கும்போதுலா இந்த தள்ளு வண்டி கடையில நெறைய சாப்பிட்டுருப்போம் என்னன்னா இப்ப நீங்க கடைக்கு போனா சட்னி சாம்பார்ன்னு கேட்டு கேட்டு ஊத்திட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேக்கும்போது அந்த வெயிட்ரு கொண்டு வந்து வக்கணும் அது நம்ம வெயிட் பண்ணி திரும்பவும் பக்கத்து டேபிள் கொண்டு பயி வச்சிருவாரு எரிச்சலா வரும் ஆனா இந்த கடையில நின்று சாப்புடும் போது நம்ம சிக்கன் குழம்பு ஊத்திக்கலாம் வெஜ்ஜ் குழம்பு ஊத்திக்கலாம் சட்னி சாம்பார் எவ்வளோ வேணா ஊத்திக்கலாம் அவங்க ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுவாங்க இந்தமா ஊத்திக்கோ ஊித்திக்கோ இந்தாருக்கு அந்தாருக்கு அப்டி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சாப்புடும் போதே நல்லா இருக்கும் அதோட எல்லாம் நின்னுட்டு சாப்புடும்போது சில பேர் வந்து நான் நின்றனுட்டுலாம் சாப்பிட மாட்டேன் நான் எனக்கு உக்காந்து நல்லா சாப்புடணும் அப்புடினு சொல்லுவாங்க ஆனா அது ச் நமக்கு புடிச்சவங்களோட நாம நெறைய பேரா சேந்து நின்னுட்டு சாப்பிடும்போது ச் அது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும் அந்த தட்டுல இருந்து பிச்சு சாப்பிடுறது அ ஒரு தோச அ நம்ம வந்து வீட்டுலா வெளிய கடங்களுக்கு போனா நார்மலாவே நம்ம ஒரு தோசை தான் சாப்பிடுவோம் ஆனா அந்த கையேந்தி பவன்ல நின்னுட்டு ரெண்டு மூணு எ உனக்கு உனக்கு அப்டி சொல்லிட்டு சாப்பிடுறது அது எல்லாமே வந்து ஒரு மாரி ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாரி கடைசியில முட்டயில வந்து அந்த முட்ட இந்த முட்டன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்புட்றது அது எல்லாமே வந்து ஒரு மாரி நல்லா இருக்கும் இதே நம்ம நார்மலா ஒரு கடைய போய் சாப்ட்டா ஒரு தோசை ஒரு பிரியாணி ஒரு பிரரைட்ரைஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டு நிறுத்திவோம் ஆனா இந்த மாரி கடைகள் வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் அதை நம்ம நின்னு சாப்ட்டுட்டு அந்த இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எனக்கு வந்து அந்த மாரி கடையிலையும் சாப்பிட பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ரேட்ட கா காசு ரொம்ப ஜா அதிகமா இருக்கு கடையில போய் சாப்பிட எனக்கு புடிக்காது நான் வந்து வெல பார்த்து சாப்பிட்டாலும் நல்லா சாப்புண்ணும் நமக்கு வந்து பிடிச்ச மாரி சாப்புண்ணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனைப்பேன் அந்த மாதிரிதான் சாப்புன்னும் போது எல்லாருக்கும் எப்பவுமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் ஹ ஏன்னா சாப்பாட பத்தி பேசனா நம்ம பேசுறது நிறுத்தவே முடியாது பேசிட்டே இருக்கலாம் சரி எனக்கு உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம மீண்டும் வந்து சந்திப்போம் நன்றி
எனக்கும் உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம் நன்றி